ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ ஆ கேக்குது கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
இப்பதா குளிக்களான்னு வந்தே குளிச்சுட்டு டீ போட்டு குடிக்கணும் நீங்க
ம் நா இப்பதா குளிச்சிட்டு வந்திருக்கே டீ குடிச்சாச்சு அடுத்து அப்டியே டின்னர் வேல ஆரம்பிக்க வேண்டிதா
பச்ங்க
பசங்கனா கீழே விளையாட போயிரு ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆ கீழே விளையாட போயிருக்காங்க பசங்க இருக்காங்க ஃபிரண்ட்ஸ் அவங்களுக்கு அதனால கீழே விளையாட போயிருக்காங்க நா பேசறது உங்ளுக்கு கிளியரா கேக்துங்களா
ஆ கேக்குதுங்களே
அ நீங்க பேசற்து வாய்ஸ் பிரேக் ஆச்சி ஆ கேக்குது இப்ப நல்லா கேக்குது முன்னாடி வாய்ஸ் பிரேக் ஆச்சி ஆ கேக்குது கேக்குது ம் அப்றம் நீங்க டின்னர்லா செஞ்சாச்சா என்ன செய்ய போறீங்க
ஆ இனிமேட்தா தோசை மாவு இருக்கு தக்காளி தொக்கு இருக்கு அதை வச்சி நைட்டு மேனேஜ் பண்ண
ச ரைட்டு நா எங்க மாடிக்கு வந்தே மாடியில செடி எல்லா நெறையா வச்சிருக்கனா சரின் கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு போவோன்னு வந்துருக்கே நீங்க செடிலா வெச்சிருகீங்களா உங்க வீட்ல
இல்ல இப்ப நாங்க இங்க வெளியூர் வந்டோ அங்க
ஆ ஆ
பின்ன மரோ எல்லா இருக்கு இங்க வந்து வா
ஆ
சொந்த வீட்ல இருக்குது ஆமா சாமி வேலைக் னால இங்க வந்து வாடக வீட்டுக்கு அதனால இங்கே எதுவு இல்ல இந்த மாரி
போ ம் சேரி சேரிங்க நாங்களு வாடகைவீடுதா ஆனா வீட்டு ஓனர் எதுவு சொல்ல மாட்டாங்க நம்ம வெச்சிகலா சும்மா வீட்டுக்கு தேவையான மெளகா மல்லி புதினா அத மாரி கொஞ்ச சின்ன சின்ன தொட் தொட்டி மாரி வெச்சிருக்கே
ஓ ஓ இப்ப நாங்க வந்துருக்க எடொ வந்து அது மாரி எடொ இல்ல இங்கேயே வந்து ஃப்ளாட் மாரி இருகன்றதுனால எட இல்ல
ஓ பிளாட் மாரினா துணி க்ஷலா காய வைக்கிறதுக்குகலா எடொ இருக்குங்களா
ஆ இருக்காது நம்ம முன்னாடி ஸ்டாண்டு அந்த துணி காய போடுற ஸ்டாண்டு அத தா அப்டிதா இருக்குது இல்லனா மாடிக்கு போனோ அது ரெண்டு மாடி தூக்கிட் போறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டு் வாங்கி வெச்சி
வெச்சுக்குலா இப்ப நானுமே எங்க வீட்டுக்கு முன்னாடி துணி காய வைக்குற ஸ்டாண்டு தா போட்டு வெச்சுருக்கே
அதுனா கொஞ்சொ அப்டியே மழ வந்துச்சுன்னா அப்டியே தூக்கிட்டு வந்துக்குலா
டக்குனு உள்ள எடுத்து வச்சுக்கலா ஆ அதா வச்சிருகே நானு இங்க நா மாடிக்கே போ மாட்டே துணி காய வைக்க டெய்லி அப்பப்ப துணி துவச்சு இந்த ஸ்டாண்டுல போட்டு அப்டியே எடுத்து வெச்சுப்ப
ஆ இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக் ம் இந்த ஸ்டா
ம் நமக்கு மடிக்கிற வேலையுமே இல்ல அப்டியே எடு
மடிச்சிட்டுகுலா அப்டியே இது பண் எல்லாமே முடிச்சுக்குலா அந்த ஸ்டாண்ட்லயே
கரெக்ட்டு நா மடிக்க கூட மாட்டே அப்டியே அத எடுத்து அப்டியே அதுல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டு ம் அதனால ஈஸியா இருக்கு வேல அந்த ஸ்டாண்ட் இருக்குறதால
ஆமா அந்த ஸ்டாண்ட்ல வந்து நெறையாவு துணி போடுற மாரி இருக்குது ம் லேயர் லேயரா குடுத்துருக்குறனால அதுலயே நெறை பெரிய பெரிய துணினா மட்டு போர்வ அதுனா மட்டு மாடிக்கு எடுத்து போய் காயப்போடுவே சின்ன சின்ன துணி எல்லா இதுலேயே காயப்போடுருவே நானு
ஆ அதுவு சரிதா நம்ம யூஸ் ஃபுல்லா இருந்தா அத யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதா இது நமக்கு பெட்டரா இருக்கு அத யூஸ் பண்ணிக்க வேண்டியதா மழ நாள்னா தா கஷ்டோ அந்த ஸ்டாண்ட்ல துணி காய வைக்கிறது
ஆமா அது வந்து டக்குன்னு காத்துல்லா போகாம அப்டியே ஒரு மாரி
ஆ ஸ்மெல்லு கரெக்ட்டு நானு அதா சொல்ல வந்தே ஸ்மெல் அடிக்கு அந்த டைம்ல என்ன பண்ணலா மாடிக்கு தா போயானு
அதுவே இப்ப படாத பாட இருக்கு எப்போ நம்ப தூரல் போடு எடுத்துகட்டு வரணு திரும்பியு போய் போடணு அது மழ கால துல துணிக்கு மட்டுதா அச்சரா இருக்கு
ஆமா துணி காய் வைக்கிறது கஷ்டோ ஏதாச்சு வீடு தொடச்சா அந்த மாப்பு காய வைக்கிறது கூட பெரிய கஷ்டோ அது காயாம மறுவுடியு அதை எடுத்து எடுத்து எடுத்து ரீயூஸ் பண்ணிட்டே இருப்போ அதுவு இந்த வெயில் ல கூட அந்த அளவுக்கு துணி சேராது மழை காலத்துல தா அவ்ளோ துணி சேந்திருக்கு
துணி சேந்திருக்கு ஏனா நம்ம அவ்ளோக் போட முடியாது அத கொஞ்சொ எடுத்து வச்சுரு போ அடுத்தது சேந்துட்டே இருக்கு
ம் ஆமா
அந்த மழ காலத்துல வேற வீடுமே ஒரு மாரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கு அந்த காத்துல்லா உள்ள போகாம அந்த ஈர துணி எல்லா இருந்து டு அது வேற ஒரு ஸ்மெல் வீடு தொறந்தாலே ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கு
ம் அது இந்த குட்டி கொழந்தைங்கல்லா வச்சிருக்கோங்க வீடு வச்சுக்கோங்களே உச்சாஸ்மெல்லா அடி கு வேற குட்டி கொழந்தை கூட மேனேஜ் பண்ணிக்லா அந்த ஓடி ஆடுற கொழந்தைங்க இருக்கு பாருங்க அதுங்கதா ம்பா எனக்கு அந்த அந்த மாரி டைம்லா எனக்கு அவ்ளோ டென்ஷனாவு நம்ம வீட்ல டயப்பரு யூஸ் பண்ண முடியாது ஃபுல் டைம் அந்த கொழந்தைங்களுக்கு பாவமா இருக்கு நா எ பையன என்ன தெறிமா பண்ணுவ மெனக்கிட்டு தூக்கிட்டு போய் வாஷ்ரூம்ல நிக்க வெப்பே உச்சா போடான்ட்டு போவாம வந்து நடு வீட்ல தா போவா
அந்த மேட் மேட் ஒரு பிரச்சனையா இருக்கு வேற அப்ப எத்தன மேட் இருந்தா கூட பத்தவே பத்தாது
ஆமா எங்க வீட்டுக்கு வரவங்களா கிண்டல் பண்ணிருக்காங்க என்ன ஆமா கிண்டல் பண்ணுவா க எங்க வீட்ல வர்றவங்கெல்லா என்ன நா வா வாசலுக்கு நேராவே நீங்க ஆ சென்ட் இது போட்டு வச்சிருக்கி கீங்க போல அந்த துணிய சொல்லுவாங்க உச்சா போட்டா போட்ட துணிய வீட்டுக்குள்ள அந்த ஓரத்துல நா வச்சிருப்பே ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கும்ல அத சொல்லுவாங்க நா யாராச்சு வந்தா ஃபஸ்ட் அததா எடுத்துட்டு போய் வெளியே தூக்கி போடுவே இப்பல்லா இப்பல்லா ஓரளவுக்கு மாறிட்டா தம்பி வீட்டுக்குள்ளல்லா போற வேல இல்ல கரெக்ட்டா உச்சா வருது எல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டா
ஐ வந்துட்டாலே சொல்லிருவாங்க இப்ப ஏ பையனு ஒரு ரெண்டர வயசு ஆகுது அவனுமே சொல்ருவா உச்சா கக்கா எல்லாமே வந்து சொல்லிட்றா ஒரு டைம் அர்ச்ச நம்ம ஒழுங் நம்ம நடுவுலையு கூட்டுட்டு போனு அப்டி விட்டுட்டோம் அப்டினா எப்பனா அர்ஜென்ட்ல அப்டியே போயிடுவா சொல்லுவா நம்ம அத கூட்டுட்டு போறதுக்காட்டி அவன மீறி வந்துரு அத நம்மளு பாத்துட்டே இருக்கணு
போவாங்க செல நேர கொழந்தைங்க ஆமா
ஆமா அப்பல்லா வந்து அஞ்சு பிள்ள ஆறு பிள்ளைய எல்லா வளத்துட்டாங்க இப்போ நம்மளால ஒரு பிள்ள ரெண்டு பிள்ளயே வளக்க முடியல
என்னயிலா வந்து கடவுள் ரொம்ப சோதிச்சுட்டாரு முதல்ல இருக்கற கொழந்தய ரொம்ப அமைதியான கொழந்தயா குடுத் துட்டு அடுத்தது செம்ம அவனுக்கு சேத்து இப்ப அவ டபுள் ட்ரபுளா பண்ணிட்டுருக்கா எங்கள
அப்ப நம்ம நிம்மதியா இருக்கறது எப்டி ஒத்துப்போ அதுக்குனாலு ஒருத்தங்க கெடுக்கறதுக் இன்னொர்தங்க வருவாங்க நம்ம நிம்மதிய
அப்பல்லா அஞ்சாறு பிள்ளைங்க இருந்தாங்கனா வெளியில போய் விளையாட்றாங்க இப்ப ஒன்னு ரெண்டு நம்மள சுத்திட்டே இருக்கறதுன்தால பெருசா தெரிது அதெல்லா
ஆமா அந்த கொழந்தைங்களையு நம்ம தப்பு சொல்ல முடியாது அப்போ இருந்த சிச்சுவேஷன் எப்டினா வந்து ஃபர்ஸ்ட் கொழந்த பொறந்துச்சுனா அந்த ஃபர்ஸ்ட் பொறந்த கொழந்த ரெண்டாவது கொழந்தய டேக் கேர் பண்ணிக்கு அப்டியே ஒரு ஒரு குழந்தைங்களு வளந்துரு ஆனா இப்ப நமக்கு அப்டி இல்ல அது இல்லாம இப்போ வந்தவங்கலா கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க நம்ம வந்து இப்ப தாத்தா பாட்டில்லா நம்மளோட இந்த குழந்தைங்களோட டை டைம் ஸ்பெண்ட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்
ஆமா
இதனாலதா ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு
ஆமா
எதோ அப்டே ஓடுது
போயிட்ருக்கு வருஷ ஓடிருது இப்பதா பொறந்த மாரி இருக்கு அப்டியே ஓடினே இருக்குது வேற
ஒரு கட்டத்துக்கு அப்புறோ அந்த குழந்தையு நம்மள விட்டுட்டு இதா ஆயிடுவாங்க நம்ம தா வந்து அதுகல தேடிட்டு நிப்போ நெனைக்கிற
ஆமா அது வேணா நீங்க உண்மதா இப்ப இருக்க பசங்கலா வளர வளர அதுங்க போய்டு நம்ம தா வந்து நம்ம புள்ள பாத்து பாத்து பாத்து செய்றோ கடைசில அவங்கல்லா நம்மள பாத்துக்க மாட்டாங்க அது வந்து நம்ம எதிர்ப்பார்ப்பு இல்லாம வளக்க கத்துக்கணு
ஆ நம்ம எதிர்பாக்க கூடாது அவங்க அவங்களோட இது இல்லாம நம்ம வாழக்கத்துக்கனு
வாழ கத்துகணு ரொம்ப எதிர்பாத்துட்டே இருந்தோனா நம்மளுக்கு கஷ்டமா போய்டு அது அது அவங்க அவங்கள பாத்துக்கிட்டாலே போது அப்டின்னு தோணுது நம்மளலா பாக்க வேணா
கண்டிப்பா நம்ம வந்து அந்த அளவுக்குலா நம்மளோட ஆயில் இருக் குமானு தெரில நம்மளோட வாழ்க்க முற எல்லாமே இருக்குல்ல
ஆ ஒரு இருபது ஐம்பது வருஷோ ஆவுங்க படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கு அ அது வரையு இருந்தா கூட போதுதா அதுக்கப்புறோ அவங்க பாத்துக்கிட்டா போது அவ்வளோ தா அதுவரையு இருந்தா போது
கரெக்ட் ஏதாச்சு ஒரு ஜொரோ வந்துச்சுன்னாலே கடவுளே இந்த பிள்ளைங்க என்ன உந்த தோணுது மொதல்ல
ஆமா அதா தோணுது வேற எத பத்தியு யோசிக்கல அந் பிள்ளைய பத்திதா யோசிக்க வேண்டியதா இருக்குது
ம் நம்ம இல்லாம அந்த பிள்ள என்ன பண்ணுன்னனு தா தோணுது நீங்க சொல்ற மாரி அதுங்க ஒரு வேலைக்கு போய் அதுங்க இதால நின்றுச்சுங்கன்னா அது வரைக்கு நம்மளோட உயிர் நம்ம கையில இருந்தா போதுன்னு தா தோணுது
ம் அதுக்கப்புறோ நம்ம என்ன பண்ண போறோ இதுக்காட்டு இது பண்டு அவுங்களுக்கு ஒரு இத அனுச்சி குடுத்துட்டு அவ்ளோதா அது வர இருந்தா போது
கரெக்ட்
ம் ஓ ஆமா அப்டே அப்டே பாத்துட்டே போன
ம் நீங்க வச்சு வேலைக்கெல்லா பாத்துட்டு இருக்கீங்களா
இன்னு இல்லைங்க இவர ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அப்டிதா பாக்கணு ஒரு ஸ்கூல் போற டைம்லதா பாத் பாத்துக்குணு பாத்துக்க ஆளில்ல இருந்தா கூட போலா அது வீட்ல இருக்கவு கடுப்பா இருக்குது சின்னு உக்காந்துனு இருக்கிறதே வேற ஒரு ப்ரஷரா இருக்குது வேற
ஆ ஆ தா இருங்க யாரோ கூப்பிடுறாங்க வெளிய எதோ
ஆ செரி ஓகேங்க ஆ ஓகேங்க ஆ